கேக்குதா எப்டி இருக்க
நல்லா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நேரல சந்திச்சு பேசி நீ எப்டி இருக்க
ஆமா ரொம்ப நாள்ட்டு போன வாரம் பாத்தது அப்ப இப்பதா போன் பண்ற அதுக்கப்புற போனே பண்ல
ஆமா இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்து இருக்கிற ஒரு ஃபேமஸ்சான டெம்பிள் பத்தி தி தான் நம்ம பேச போறோ
இதனா அது
ஆமா ஆமா நம்ம அதை பத்திதான் பேச போறோம் திருச்செந்தூர் பத்திதா பேச போரோம்
அதபத்தி பேசுனாலே டைமே பத்தாதே
நம்ம இன்னொரு கால்ல கூட சேர்த்து பேசிக்கலா அத பத்தியே
அ ஓகே
ஓகே அங்க திருச்செந்தூர் கோயில்ல ரெண்டாம் படை வீடுனா அது முருகன் கோவில் தா திருச்செந்தூர் தா
அ ஆமா அதுதா அங்க அந்த கடற்கரையில அமைஞ்சிட்டு இருக்கிற இது இருக்கே கடல் அலைய பாத்துட்டு அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு
ஆமா மத்த அஞ்சுபட வீடுகளு இருக்குது ஆனாலு அது இது மட்டு தா என்னன்னா கடல் ஓரதுல இருக்கு அது ஒரு இது இந்த கோயில்ல மட்டுதா அந்த சிறப்பு அ ஆமா ஆமா அப்புறோ சுப்பிரவாதோ
நெறைய வரலாறு இருக்கு இந்த கோவில்ல பத்தி
ம் ஆமா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு இருக்குறாங்க பாத்தியா எவ்ளோ பேர் வாராங்க கூட்டத்த பாத்தியா
சூர சம்ஹாரத்துக்கு போனோல்ல அப்ப கூட எவ்ளோ பேர் வந்துருந்தாங்லே லட்சக்கணக்கான பேரு அங்க வந்துட்டு அந்த சூரன வதோ செய்ரோப்போ வந்துட்டு அழகா கோஷோ போட்டுட்டு இருந்தாங்க எல்லாரு நல்லா
ஆமா
உஹ
இந்த கோயில் வந்து மையானன்ட்டு ஒருத்தர் ஆல கெட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க
அத பத்தி எனக்கு தெரியல
அ ஆனா வரலாறுல அப்டிதா சொல்லுது அப்டின்னு சொல்றாங்க
ஓகே ஓகே அந்த சூர சம்ஹாரத்துக்கு அடுத்த நாளு கல்யாணோ நடக்குமே ம் நாளு கல்யாணோ திருகல்யாண வைபோவம்னு
ஆமா அது நல்லா இருக்கு பாக்றதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு
நீ எவ்ளோ ட்ராபிக்கு அந்த டைம்லெல்லா ஃபுல்லா ட்ராபிக்கு போலீஸ் எத்தன போலீஸ போட்டுருந்தாங்க
ம்
ஹம் முருகனோட கட்டளையெல்லா ஏற்றுக்கொண்டு அந்த ஆலயத்துல அ
மூலவருக்கு அதுவு அந்த கோவில்ல மூலவருக்கு பின்னாடி அஞ்சு அஞ்சு சிறிய லிங்கோ மாதிரி ஒண்ணு வெச்சுருப்பாங்க அது பாத்திருக்கியா
பாத்ததில்லியே நெக்ஸ்ட்டு
அதுதா பஞ்சலிங்கோன்னு சொல்றாங்க அந்த அஞ்சு சிங் சின்ன சின்ன லிங்கோ ல்லா இருக்கு அது பஞ்சலிங்கோன்னு சொல்றாங்க
ஓகே ஓகே நெக்ஸ்
ஆமா நெக்ஸ்ட் டைம் போம்போது அந்த அத விசிட் பண்ணி பாக்கணு நம்ம
ம் ஆனா இது ஒண்ணு கவினிச்சியா எல்லா முருகர் கோயிலு இருக்குற மாரி இரு கையில வந்து வேல் இருக்காது அவர் வந்து தவழ் கோலத்தில் தவ கோலத்துல இருக்றதுனால அவர் கையில வந்து வேல் இருக்காது அது இங்கே உள்ள முருகர் கையில திருச்செந்தூர்ல மட்டு ம் ம் அது எப்டி ம் ம் சில போது இருக்கு என க்கு பதிலா மலர் மாலையு சில பூஜ பொருட்கலுமே இருக்கு கா
ஆமா இந்த கோயில்ல ராஜ ராஜகோபுரோ வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இப்ப வேற புதுசா அத புதுப்பிச்சிருக்காங்க இன்னுமே பாக்கறது க்கு ரொம்ப அழகா இருக்கு
ஆமா இப்போ புதுப்பிச்ச அப்ரோ ரொம்ப நெறைய பேர் இது கும்பாபிஷேகோ ந டத்னாங்களே எவ்வளோ கூட்டொ டிரோன் கேமராலா வெச்சு தண்ணி தெளிச்சு
ஆமா
ரொம்ப ஃபேமஸ் ஆனாவங்கல்லா கூட்டு பாட்டுப்பாடி
ஆமா செலவங்க சொன்னாங்க அவுங்க ட்ரோன்ல வெச்சு தண்ணி தெளிச்சது வந்துட்டு வாட்ரு அந்த வாட்டர் கேன்ல உள்ள தண்ணி அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க செலவங்லா
ஆ ஆ எல்லாரு அப் டிதா சொன்னாங்க ஆமா ஆனா அந்த ராஜ கோபுரத தூரத்ல இருந்து பாக்கும்போதே மனசுக்குள்ள ஒரு நிம்மதியா இருக்கு பக் தி பரவசமா
கடல் ஓரத்துல அழகா இவ்ளோ பிரம்மாண்டமான கோபுரோ அழகா கட்டிருக்காங்க.
ம் ம் அந்த அஸ்திவார அமைத்து நூத்தி முப்பத்தேழு அடிக்கி கோபுரோ கட்றது சாதா ரண விஷயமால்ல நூத்தி பந் நூத்தி முப்பத்தி ஏழு அடி அந்த கோபுரோ.
ம் அதா அங்க நாழிக்கெணறு கோயிலுக்குள்ள நாழிக்கெணறு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க வந்து தீர்த்தோ அது தீர்த்த தண்ணி. ஆ அததா தீர்த்த தண்ணி சொல்லுவாங்க. அங்க போய் போன எல்லாருமே அங்க போயிட்டு குளிச்சிட்டு தா வருவாங்க. அது வந்து ஒரு இயற்கையோட அம்சமா. அங்க போயிட்டு குளிச்சிட்டு ஆமா தண்ணி வந்து அப்டியே வந்துகிட்டே இருக்குமா. வற்றாத கெணறுல இருந்து வந் ஊறி வந்த மாதிரி அங்க இருந்து தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்குமா எடுக்க எடுக்க.
ம் அது வந்து வத்தாத ம் அது வந்து வத்தாத கெணறு சொல்லுவாங்க. அதுவு இல்லாம அந்த கோபுரோ வாசல்ல பாத்திருக்கியா பல நூறு ஆண்டு இது கலந்து ப அந்த கடல் சீற்றோல்லா பல இது வந்து அந்த கோபுரோ வந் து ஒடயாம அப்டியே இருந்தது. ரெண்டாயிரத்தி நாலுல கூட சுனாமி வந்தப்போ கூட கடல் உள்வாங்கிச்சி. அப்ப கூட கோயிலுக்கு ஒண்ணுமே ஆகல. அதா பவர் ஆஃப் முருகன். ம்
ம் ஆமா அவரோட பவரு அப்டி
ஆ உங்களுக்கும் நல் ரொம்ப பக்கத்ல இருந்தாலு
நீ பாத்துருக்கிறியா அங்க வந்துருக்க எல்லாருமே ஃபஸ்ட்டு கெணத்துல தா குளிப்பாங்க. குளிச்ட்டு அதுக்கப்றோ நாழிக கெணறு நீர் இருக்குல்ல அதையு தலைக்கு ஊத்திட்டு அதுக்கப்றொ சாமிய பாக்கறதுக்கு போவாங்க. இப்பெல்லா சாமிய பாக்கவே முடியல. ஏன்னா லைன்னு அவ்ளோ கூட்ட நெரிசல் லை நின்னு காத்துக்கெடந்து நாலு மண் நேர, அஞ்சு மண் நேர இருந்துதா பாக்குறாங்க சாமிய.
அ ஃபோர் ஃபை ஆ ஆமா இப்ப வந்து வெயில் காலமா இருந்தாலு சரி அந்த மண்டபத்துக்குள்ள அப்டி கடல் காத்து வந்து எவ்ளோ பேர் வராங்க வெயில் காலமா இருந்தாலு, மழ
ஆமா ஆமா அந்த கடலோரத்ல இருக் க்குற அந்த கடல் காத்து அப்டி ஜிலு ஜிலுனு இருக்கு
ம்
ஆனா அங்க நெறையா ஆன்மீக சிறப்புகள்லா நா இதுல்லா நடக்கும் பட்டிமன்றம்ல்லா நடக்கும் வைகாசி விசாகோம் அப்போ அதல்லா கேக்குறதுக்கே நல்லா இருக்கும்
ஆ ஆமா ஒரு விசேஷம் வந்துட்டா போது திருச்செந்தூர் ஃபுல்லா அவ்ளோ டிராஃபிக் இருக் கு அதுவு இல்லாம அங்க கோயில் ல்ல ஒரு எலையில பிரசாத தருவாங்க அந்தப் பன்னீர் இலை, விபதி, பிரசாதம் ஆ அத நெத்தில வைக்கும்போதே அவ் ஆ அது நெத்திலதா அப்டி நிம்மதியா இருக்கு நல்லா
க்கோ அத நம்ம வச்சாலே எந்த பிரச்சனனாலு யாருக்கு எந்த பிரச் பிரச்சனனாலு அந்த பன்னீர் இலை, விபூதிய வந்துட்டு அவங்க இது பிரசாதத்தே வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க மனசார வேண்டி நெத்தில வச்சாலே போது அவங்களுக்கு அவங்க கவலைகள் எல்லா தீர்ந்துரும்
ம் ம்மா அதுவுமே நல்லா ஸ்மெல்லு ரொம்ப நல்லா நீண்ட நாளுக்கு இருக்கு அந்த
ம் ஆமா நா கூட வீட்ல வாங்கி வெச்சிருக்கே
ம் முருகனோட பண்ணிரெண்டு கையில ஆக்சி நமக்கு கிடைப்பதாக பக்தர்களது மனம் ம் உருகி வணங்குவாங்க எல்லாருமே
ம் ஆமா
அ சீனி முட்ட அரிசி மாசு சக்கர பாவம்வுண்ட பாரம்பரியம் செய்யப்படு சுவை இருக் ஏ அது அந்த பிரசாதோ செய்வாங்களே
ஆமா அது வந்து ஒடம்புக்கு ஆரோக்கியமான அந்த அது வந்து எங் எப்டி செய்வாங்கன்னா அந்த உடம்புக்கு ஆர முக்கியமான கருப்பெட்டி இருக்குல்ல அந்த கரு கருப்பட்டிய வச்சு செய்வாங்களா அதுதா அங்க ரொம்ப பேமஸ்ஸா கருப்பட்டி முட்டாய்ன்னு சொல்லுவாங்க
ம் தேதா உடன் குடி மற்று அந்த சுச்சு வத்தாத கிராமல கர்பட்டினே பே மஸ்ஸா உள்ளத் து உலக்த்ல எங்கயுமே கெடைக்காது ஒர்ஜினல் கர்பட்டி உடங்குடில மட்டு தா கெடைக்கு
அது மட்டு இல்ல அங்க பனங்கழங்கு ரொம்ப பேமஸ்ஸு அது சாப் ட்ருக்கியா நீன்னு வாங்கி எவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு
அதுவு உங்க கருப்பட்லா எந்த ஒரு ரசாயனமு சேக்கவே மாட்டாங்க அந்த பணங்கெழங்கு கூட எம்யூர் நாச் சு ருக்கது எல்லாமே நல்ல நார்ச்சத்து இரும்பிச்சத்து கொண்டது நல்லா டேஸ்டா இருக்கு அத அவுச்சி விப்பாங்க அப்டி
ஆமா அப்டியே கடல்லருந்துலா நறைய பேர் மீன்னஅந்த கடல் ஓரத்துல அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனோம்னா அங்க வந்து பிஷிங் மீனல்ல லா பிடிப்பாங்க போட்லா போகு அங்க வந்துட்டு பிஷ்ல்லா ஃப்ரை பண்ணி குடுப்பாங்களா அ அங்க தள்ளி வொச்னா அங்க ஒரு ஏரியாவே இருக்கு தனிய அங்லா நல்ல தீவு மேரி இருக்கு பாக்குறதுக்கு அங்க மீனெல்லா வறுத்து குடுக்குறாங்களா சாப்புடவே டேஸ்ட்டா இருக்குமா அதுவு சொல்லிருக்காங்க ஒரு தவுங்க போனவுங்க சாப்ட்ருக்கோ
ஊர் பேர் வந்து அமளி நகர் அங்க சுக்கும அந்த மண் வாாசனை கலந்து அங்க கிராமத்து ருசிக்கு டேஸ்டா இருக்கும் அங்க நெத்திலி மீன் வருவலு வந்து த மீன் வருவலு அப்டி அங்கங்க சுட சுட போட் வாங்க
ம் ஆமா நறைய மீன் நறைய வித் வித விதமான மீன்கள் எல்லா அப்டியே அங்க கடல்லயே ஃப்ரெஷ்ஷா புடிச்சி அப்புடியே நமக்கு ஃப்ரை ய் பண்ணி குடுக்குறாங்களாம் சாப்புட்றதுக்கு நம்புளும் போயிட்டு ஒரு நாள் சாப்புடணும்
எதுவு இல்லாம இப்ப திருச்சி அ அதுவு இல்லாம அங்க திருச்செந்தூர் போயிட்டு வர்றவங்களுக்குனே வெஜ்ஜு ஹோட்டல் ஒண்ணு இருக்குது பாலு பரோ ட்டான்ட்டு ஒரு ஹோட்டல்லு அதுதா அங்க ஃபேமஸ் திருச்செந்தூர்லியே ஃபேமஸான ஹோட்டல் பாலு பரோட்டா
ம் ஆம்மா
எல்லாரு அங்கதா சாப்டுவாங்க அது வெஜ்ஜி பரோட்டா வெஜ்ஜி சால்னா எல்லாரு
அது பொரிச்ச பரோட்டாவு சால்னாவு ரொம்ப நல்லாரு க்கு அந்த தூத்துக்குடி டிஸ்டிடிக்கு அதுதா ஃபேமஸு பொரிச்ச பரோட்டா அப்புறோ மக்ரோனு இதெல்லா ரொம்ப ஃபேமஸ் இல்ல அங்க
எல்லாருமே அந்த பே ஏனிப்படி முட்டாயின் சொல்லுவாங்க கருப்பட்டி முட்டாய் அத்தா வா ங்கிட்டு போவாங்க பண்டதுக்கு
ம் ம் ஆம்மா
வெளிநாட்லந்து வெளிநாட்லந்து வர் க்கறவங்க கூட வராங்க நறைய பேரு வெள்ளக்காரங் கூட அவுங்க கூட அதுதா வாங்கி சாப்பட்றாங்க அதுவு இல்லாம அங்க அன்னதானங் கூட போடுவாங்க டெய்லி அன்னதானோ ஐநூறு அறுநூறு பேருக்கு
ஆமா அந்த அண்ணன்து தான சாப்பாடெல்லா அவ்ளோ வாழ்க்கியி அமிர்தம் மந்திரி இருக்கு சாப்பிட்றதுக்கு ஒவ்வொ ரு இது ஒவ்வொரு பொரியல்லா நறைய வெச்சிருப்பாங்க நெய்யிலா ஊத்துவாங்க பொரியல் எல்லா நறைய பொரியல் வெச்சிருப்பாங்க அப்பளோ வெப்பாங்க பாயாசத்துலந்து எல்லாமே வெச்சி அவ்ளோ நீட்டா இருக்கு அவுங்க சாப்பாடு போட்றவங்கலந்து எல்லாமே இந்த சா ப்ற எடோ எல்லாமே அழகா நீட்டா வெச்சிருப்பாங்க எந்த குப்பையோ எதுவுமே கெடக்காது
அதுவு இல்லாம ஆமா அதுவு இல்லாம அங் கோயில் போனாலே மயில் அங்க இங்கன் சுத்திட்ருக்கு தோக விரிச்சு ஆடு அதெல்லாம் பாக்கவே நல்லா அழகா இருக்கு
ம் ஆம்மா
பதநீரு கேள்விப்பட்ருக்கியா பதநீர் கூட வெச்சிருப்பாங்க அவ்ளோ டேஸ் டாருக்கு அந்த பன ஓலையில ஸ்மெல்லுக்கு எல்லாமே
ம் ஆம்மா பதநீரு நானு ஆனா எனக்கு அந்த டேஸ்ட்டு வந்து சாப்ட பிடிக்கல
அதுவு இல்லாம அந்த தேங்கா தேங்கா குருத்து எல்லாமே வெ ச்சிப்பாங்க எல்லா பண்டமு கெடைக்கு எல்லாமே நல்லா நேச்சுரல் ஸ்நாக்ஸு அது கடல வேர் கடல ப அவி ச்சே எல்லாமே நல்லா நேச்சுரலா வெச்சிருப்பாங்க போனா வாங்கி சாப்ட்டு வ நெறஞ்சிரு அதா அந்த அன்னதானோ சாப்ட்டே எல்லா சாப்ட்டே
ஆமா போயி ட்டோன்னா வெச்சுக்கோயே சாமிய கும்ட்டோமா அன்னதானத சாப்ட்டமா வயிறு நெறைய வந்தமா சா சாமிய கும்ட்டமா திருத்தியா நிம்மிதியா வீட்டுக் வந்தமான் இருக்கு
ஆ ஆமா எல்லாரு எங்கருந்துருந்துல்லாமோ வர்றாங்க பாக்கறதுக்கு எவ்ளோ ட்ரெயின் புடிச்சி எவ்ளோ பஸ்ஸு புடிச்சி எங்கன்
ஆ அந்த லோக்கல் ட்ரெயின்ல கூட அவ்ளோ க்ரௌடா வருது ஃபுல்லாகி க்ரௌவுடு எங்கல்லெந்தலாமோ றாங்க ஆனா இந்த சென்னையிலிர்ந்து திருச்செந்தூர் போற ட்ரெயினு அவ் அவ்ளோ க்ரௌடாகி வரு கால்ல காலைல எறங்குவாங்களே கூட்ட கூட்டம்மா கூட்டமா எறங்கி ஃபுல்லா ஒர் ரூம் எடுத்து வந்துட்டு கோயில்லர்ந்து நல்லா சாமி கும்டுட்டு தா போறாங்க உள்ள லைன்ல காத்து நின்னு
ஆமா அங்க வாழக்கா பஜ்ஜி எல்லா பஜ்ஜியு நல்லா டேஸ்ட்டா இருக்கு அங்க ஒர் கடையில
ஆமா பஜ்ஜி எல்லா டேஸ் டேஸ் சேர்த்து நல்லா சுத்தமான எண்ணெய்ல பொறிப்பாங்க அந்த பஜ்ஜியெல்லாமே கூட பழைய எண்ணெ பழைய சட்டியெல்லா இருக்காது நல்லா சுத்தமா நீட்டா இருக்கு
அந்த கடல் காத்துல உக்காந்து சாப்றதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு
அது மட்டு இல்லாம அது மட்டு இல்லாம சுண்டல் கடல வேர்க்கடல இதுல மாங்கா அண்ணாச்சி பழோ இதெல்லாமே கூட வச்சிருப்பா